ஹலோ
ஹலோ சொல்லுங்கக்கா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேகா இன்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா டீ குடிச்சிட்ருக்கே நீங்க குடிச்சாச்சா
ஓ ஆ இல்லக்கா டீ காஃபி சாப்புற்ற பழக்கோலா எனக்கில்லக்கா
ம் சரிங்க நல்ல நல்ல பழக்கந்தா
ஒ கேகா அப்ற பிரியாணி ஸ் செய்வீங்ளா எப்டி செய்வீங்க எனக் சொல்றீங்ளா
ஆ செய்வ ஒங்ளுக் என்ன ரெசிபி ரொம்ப நல்லா வரு
ஆ அது வெஜ்ல கேக்குறீங்ளா நான்வெஜ்ல கேக்குறீங்ளா
ஒங்ளுக் நீங்க அடிக்கடி செஞ்சி எல்லாரு ஆசைப்பட்ற சாப்பாடு
ஆ மட்டன் கொழம்பு வச்சா எல்லாருக்கு புடிக்கு
அப்டியா செரி நா பிரியாணி சொல்றே நீங்க எனக் மட்டன் கொழம்பு எப்டின் சொல்லி குடுங்க
ஆ ஓகேகா நீங்க சொல்லுங்க
ஆ செ இப்ப சிக்கன் பிரியாணி எப்டி செய்றோ அப் செய்லான் சொல்லி சொல்றே
ஆ சொல்லுங்க்கா
ஆ இப்ப வந்து ஒரு கிலோ சிக்கன்க்கு நம்ம பிரியாணி செய்ணுனா ஒரு கிலோ சிக்கன்னா ஒரு கிலோ பிரியாணி ரைஸு அந்த அளவுல்லா செய்ணு நம்ம அதுக்கு என்னென்னல்லா யூஸ் பண்ணனுனா ஆ முக்கியமா வெங்காய தக்காளி பச்ச மொளா புதினா கொத்தமல்லி அ அப்ற வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலனா இதுல போட்றது பிரியாணில போட்றது சிக்கன ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து உப்பு மஞ்சத் தூள் அ தயிர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்ணு அதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மண் நேரோ வந்து ஊற வச்சிட்ணு
ஓகே
அந்த டைம்லயே அரிசி வந்து ஒரு கிலோ அந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசிட்றதால அ ரிசி நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அர் ஊற வச்சிட்னு அப்ரோ நம்ம தேவையான பொருள்ல்லா பாத்துட்டோம்ல வெங்காயோ தக்காளி பச்ச மொளா அதெல்லா அத ரெடியா நம்ம கட் பண்ணி வச்ட்டு அ அடுப்புல பாத்திரத்த வச்சு அ ஆயில் ஊத்தி ஆயில் வந்து நம்மளோட அளவுக்கு தா எப்டி நம் ஆயில் கொஞ்சோ நெறைய ஊத்துனா சில பேருக்கு பிடிக்கு சில பேருக்கு ஆயில் கம்மியா இருந்தா தா புடிக்கு தகுந்த மாரி கொஞ்ச ஆயில் போட்டுட்டு அந்த அ வாசன பொருள்ல்ட்றா இருக்குல்ல அந்த பட்ட லவங்கம் அ ஏலக்காய் அ பெருஞ்சீரகம் அப்றோ அந்த அன்னாசி பூ அதெல்லா கொஞ்சோ எந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு லைட்டா அது கலரு மாறுன வொன்னே அ வெங்காயத்த போட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணு அது ஃப்ரை ஆனதுக்கு அப்றோம் பச்ச மிளகா போட்டுட்டு அது பச்ச மிளகா கூட ரொம்ப ஃப்ரை ஆக வேணா லைட்டா போட்டுட்டு அதோடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இதெல்லா போட்டு நல்லா வதக்கிக்கணு அத கலர் சேஞ் சானத்துக்கு அப்றோ தக்காளிய வந்து நம்ம பேஸ்ட்டாவும் போட்லா பேஸ்ட்டா போட்டோம்னா இன்னு கொஞ்சோ டேஸ்ட் நல்லாருக்கு அப்ப வந்து சில பேரு வந்து அப்டியே போடுவாங்க நா என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோ வேஸ்ட்டாவு கொஞ்சோ வந்து கட் பண்ண மாரியே அந்த பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அதுக்காக அந்த அங்கங்க தக்காளி தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்குங்கத கொஞ்சோ தக்காளி கட் பண்ணது அந்த பேஸ்ட் எல்லாத்தையு போட்டு நல்லா வதக்கிட்டு அத நல்லா அந்த பச்ச வாசன போற வரைக்கு நல்லா வதக்கிட்டு அதோடயே வந்து இந்த மட்டன் ஊற வச்சம்ல அதையு போட்டு கொஞ்சோ நேரோ அந்த தண்ணி இதாகற வரைக்கு வதக்கிக்கலா ஆ இப்ப வந்து சில பேர் வந்து பிரியாணி மசாலா வந்து வீட்லே பிரிப்பேர் பண்றாங்க நா வந்து வீட்ல ப்ரிப்பேர் பண்ணல நா வெளியில இந்து கடைய்ல இந்து வாங்கிதா யூஸ் பண்ணிர் க்கே னா அதே மாரி மெஷர்மெண்ட்ல பண்ணுனா வீ்ட்லயு பண்ணலா அத மாரி நா இன்னு ட்ரை பண்ல அதால இத மட்டு இந்த பவுட்ரு போட்டு நல்லா வதக்கிட்டு அ அதுலே தண்ணி வரு கிட் சிக்கன்ல தண்ணி வந்துரு நம்ம அளவு வந்து நம் ஒரு ஒரு கிலோக்கு அரிசி ஊற வச்சிருக்கோம்ல அது எத்தன படினு அளந்துட்டு அதோட இன்னொரு பங்க எக்ஸ்ட்ரா தண்ணிய வந்து ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிட்ணு ஆ நல்லா கொதிச்சு வரும்போது அந்த கா நம்ப வாஷ் பண்ணி வச்சிருக்ற ரைஸ போட்டு ஆ நம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிட்ணு ஆ அந்த தண்ணி வந்து நல்லா கொறஞ்சி நம்ம ரைஸ் மேல தெரிய்ற மாரி இருக்ற ஸ்டேஜ்ல அ சிம்ல வெச்சி லோ ஃபிளேம்ல வெச்சி அ கொஞ்ச நேரோ விட் ட்டு வெந்ததுக்கு அப்பறமா தம் போட்ற மாரி ஒரு மெத்தட் சொல்லுவாங்கள்ல அந்த தோச க தோச கல்ல போட்டு அது மேல அந்த பிரியாணி பாத்திரத்த எடுத்து வச்சு மேல வெயிட் வச்சுட்டு ஒரு காமண் நேரோ வெயிட் பண்ணோம்னா ரெடி ஆயிடு அதுக்கு மேல கொத்தமல்லிய போட்டுக்கலா நெய் வேணுனா நெய் போட்டுக்லா அவ்ளோதா பிரியாணி செய்றது நீங்க சொல்லுங்க மட்டன் கொழம்பு எ ம் தாங்க்ஸ் அ
அதான் சிஸ்டர் மட்டன் வாங்கி நா மேக்சிமம் ஆஃப் கேஜிக்கு மேல நா செஞ்சது கெடையாது நாங்க ரெண்டு பேரு தாங்க இருக்கோங்கறதால நா அந்த குவான்டிட்டிக்கு சொல்றே எ ஒரு ஆஃப் கே ஜி வாங்கி அத க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டு அத க்ளீன் பண்ணி கழுவி வச்சிற்வே ஆ வெச்சுட்டு அதுக்கப்றோ வெங்காயோ சின்ன வெங்காயோ யூஸ் பண்ணுவே அது கொஞ்சோ நல்லாருக்கு கொழம்பு அப்டிங்கறதுக்காக சின்ன வெங்காயோ தக்காளி ரெண்டுத்தையு கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுப்பே ஆ எங்க வீட்ல வந்து மட்டன் கொழம்புல புளி ஊத்தி வப்பாங்க அங்க அதுல வந் இந்த க்ராம்பு பட்ட அதெல்லா போட மாட்டாங்க ஆனா இங்க இவங்களுக்கு வந்து அப்டி போட்டாதா புடிக் குங்கறனால ஆ ம் ஃபர்ஸ்ட்டு பாத்ரத்த வச்சுட்டு எண்ணெய்ய ஊத்தி ஆ க்ராம்பு பட்ட ஆ கொஞ்சோ இது அந்த பிரியாணி எல அதெல்லா போட்டு ஆ வெங்காயத்த போட் டு நல்லா வதக்கிட்டு அப்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு கொஞ்ச வதக்கிட்டு
ம்
தக்காளி நானுமே கொஞ்ச பேஸ்ட்டா அரச்சு வச்சுப்பே பேஸ்ட்டானா இந்த கொழம்புக்கு வந்து தேங்கா பெருஞ்சீரக அரச் சு போடுவே அதனால அதோட தக்காளிய போட்டு அரைச்சி வச்சுப்பே அதுக்கு முன்னடி கொஞ்ச வெங்காய தக்காளி எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு ம் கறிய வந்து அதுக்கு முன்னடி குக்கர்ல வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சிருவே அந்த கறிலேயே வந்து ஒரு பாதி தக்காளி ஆ கொஞ்ச இஞ்சிப் பூண்டு போட்டு ஆ லைட்டா உப்பு போட்டு கருவேப்ல போட்டு வேக வச்சிருவே அ ஆமா அதுக் அந்த தண்ணிய எடுத்து கொஞ்ச ஊத்தி வச்சுட்டு பேலன்ஸ் தண்ணியு க மா அஹ் அந்த வதக்குன வெங்காய தக்காளில கொட்டி ஆ மெளகாத்தூள் கொஞ்ச போட்டு அத கொஞ்ச கொதிக்க விட்ருவே கொஞ்ச ஓரளவு கொதிச்சதுக்கு அப்ற இந்த தேங்கா பெரிஞ்சீரக தக்காளி் அ அந்த அரச்ச விழுத எடுத்து அதுல ஊத்தி ஆ நல்லா கொஞ்ச கொதிக் கொதிக்க வைப்பே ஆ இவங்களுக்கு கொஞ்ச கெட் அ கொழம்பு கெட்டியா இருந்தா புடிக்குங்கறதுனால கொஞ்ச நல்லாவே கொதிக்க வப்பே சில நேரம் எனக்கு தண்ணியா போய்டுங்கறதுனால நா ஒரு ரெண்டு பொட்டேட்டோ வேக வச்சு அத வந்து கொஞ்ச போட்டுப்பே அத போட்டா கொஞ்ச கொழம்பு கெட்டியா வர மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகு அதனால அப்டி வச்சுருவே ஃபைனல்லா கொத்தமல்லி தூள் கொத்தமல்லிய போட்டு எறக்கி வச்சுருவே
ம் ச ம் சரி சரிதா கேக் கவே நல்லா இருக்கு நா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சிஸ்டர்
ஆ பிரியாணி எப்டி நா நா சொல்ற மாரிதா பண்ணுவீங்களா வேற மெத்தடு நீங்க வச்சுருக்கீங்களா எப்டி கடைல வாங்கி போட்ருவிங்ளா மசாலா இல்ல நீங்களே ரெடி பண்ணுவீங்ளா
இல்ல சிஸ்டர் ம் முக்காவாசி நீங்க சொல்ற மாதிரிதா செய்வே ஆனா இந்த பிரியாணி மசா லா ரொம்ப நா யூஸ் பண்ண மாட்டே இந்த இஞ்சி பூண்டு அந்த ஸ்பைசஸ் எல்லா போறோம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதுலே எனக்கு அந்த ஸ்மெல்லே எனக்கு ஓரளவு போதுமானதா இருக்கு அதனால
அது அது மாரி நானு ட்ரை பண்ணி ர்க்கே எனக்கு எப்டி தோணுன்னா அது வந்து தக்காளி சாதம் மாரி ஒரு ஃபீல் குடுத் ரு அந்த ஸ்மெல் ஏன்னா நம்ப பட் டைல்லா அப்டே போடுறோல்ல அந்த நீங்க சொல்ற மாரி ஸ்பைஸ்லா அப்டே போட்றப்ப அதோட ஃபிளேவர் ஃபுல்லா கெடைக்காது
கெடக்காது
போடும்போது ஃப்ளேவர் கெடக்கு
ஓகே ஓகே சிஸ்டர் ஆனா நா அப்பிடிதா பண்ணிட்ருந்த லாஸ்ட் டைம் பண்றப்ப எங்க சிஸ் டர் சொன்னாங்க இதேமேரிதா அ பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பாருனு அ அப்ப யூஸ் பண்ணப்ப கொஞ்சோ நல்லாதா இருந்துச்சி அ இனிமத் த்ரி யூஸ் பண்ணி நா ட்ரை பண்ணி பாக்குற ஆனா நா எத்தனவாட்டி பிரியாணி செஞ்சாவும் ஒரு நாள் எங்கம்மா வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்துருந்தப்ப பிரியாணி செஞ்சாங்க
அ
அ எங்க ஹஸ்பண்டுக்கு அந்த பிரியாணி ரொம்ப புடிச்சுட்டு எப்ப நா பிரியாணி செய்ய போனாலு உங்கம்மா செஞ்ச மாரி செஞ்சு குடு ஒங்கம்மா செஞ்சமாரி செஞ்சு குடுனே சொல்றாங்க இப்ப வரைக்கு அது எனக்கு வரவே மாட்டுது
எங்கம்மா செஞ்சமாரி வேணுன்னில்லாம ஒங்கம்மா செஞ்ச மாரி வேணுன் கேட்ருக்காங்க டிஃப்ரெண்டா தா கேட்ருக்காங்க
அ நாளைக்கூட பிரியாணி செய்வோமான் நா கேட்டே அ நீ ஒங்கம்மா செய்யிற செஞ்ச மாரி நீ செய்யவே மாட்ற அதுனால எனக்கு பிரியாணியே வேண்டாங்குற மாரி சொல்றாங்க ஒரு வாய்ப்பு குடுங்க நாளக்கின் கேட்ருகே என்ன பண்ணப்போ
ஆ ட்ரை பண்ணுங்க நா சொன்ன மாரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லாருக்கு
அ கண்டிப்பா ட்ரைப்பண்றன் சிஸ்டர் அ வேற உங்களுக்கு என்ன அந்த றாலு நண்டு அதே மாரி சீ ஃபுட்லா புடிக்குமா சிஸ்டர்
அ புடிக்கு றால் றால் ரொம்ப புடிக்கும் அது வந்து நீங்க சொல்ற போல எங்க வீட்ல அ புளி ஊத்தி வப்பாங்க அது ரொம்ப புடிக்கு அந்த கொழம்பு புடிக்கும் அ றால் க்ரே மெரி அம்மா செய்வாங்க அந்த றால் க்ரேவில உள்ள அந்த க்ரேவி மட் டும் போட்டு சாப்புடும் போது ரொம்ப புடிக்கு அது ரொம்ப நல்லா வாசனயாருக்கும் அம்மா செய்றது
ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றப்ப எனக்கு ஞாபகம் வருது எங்கம்மா ஞாபகோ அப்டிதா எங்க வீட்லியு செய்வாங்க சூப்பராருக்கு அதா இப்போ அ ஆமா
நீங்க சொல்றது வித்தியாசமாருக்கு எனா யாரும் புளி புளி ஊத்தி வெக்க மாட்டாங்க எங்க வீட்லதா வெக்கிறாங்க நெனச்ச உங்க வீட் லயு அப்டி வக்கிறாங்ளா
ஆமா சிஸ்டர் எங் நா கல்யாண பண்ணி வந்து எங்க வீட்ல புளிய ஊத்தி வப்பாங்கன் சொன்னா சிரிக்கிறாங்க சிஸ் டர் அது அ ஒரு நாள் நா வச்சே என்னதா நெனச்சாலு நெனக்கிட்டு நமக் புடிச்ச மாரி நம்ம சாப்புடுவோன் ஒரு நாள் வச் சன் சாப்ட்டுட்டு நல்லாருக்குன்றாங்க
சொல் சொல்லுவாங்க ஆ அது டேஸ்ட்டு பண்ணி பாக் கமலே நம்ம பண்றது வந்து ஒரு மாதிரி அவுங்களுக்கு தோணு
தோண் ஆமா சிஸ்டர் ஆனா இருந்தாலு உண்மையா அவுங்க வந்து பெருசா அத செஞ்சு குடுங்க என கேக்குல அவுங்கல் அவுங்க வீட்ல உள்ள மாரி கேக்குறாங்க அதுனால நானு ஆ என்னோட ஆசைகளலா இது பண்ணிக்க வேண்டியதா
அ நா இன்னோரு டைம் உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு கெடச்சுதுனா நா மேரேஜ் பண்ணி போன எடத்துல நண்டு க்ரேவி வப்பாங்க அது எப்பிடின் நா சொல்ற நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நண்டு உங்களுக்கு புடிக்குமா
ஆ ரொம்ப புடிக்கு சிஸ்டர் ஆனா அது எங்கம்மா கையில செஞ்சு மட்டுந் தா நா சாப்ட்டுருக்கே தனியா இது வரைக்கு நா சாப்ட்டதே கெடையாது செஞ்சு அத வாங்குனது கெடையாது நீங்க சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பா நா வாங்கி ட்ரை பண்ற
அ கண்டிப்பா சொல்ற நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
அ ஓகே சிஸ்
அப்போறோ நீங்க இந்த டீ கா பிலா குடிக்க மாட்டன் சொன்னீங்கலே பால் மட்டு குடிச்சு பாக்லால பால்லு கால்சியம் உங்க உங்க ஹெல்த்துக்கு நல்லது தான
அ நா குடிச்சிட்டு தா சிஸ்டர் இருந்தே பால் குடிச்சுட்டு தா இருந்தே இப்போ எடைய்ல இந்த இங்க எங்க வீட்டுக்கு பால் குடுக்குறவங்க ஒன் மந்த்தா வரது இல்ல அதனால பாக்கெட் பால் தா வாங்கறது அப்பப்ப வாங்கறது அவங்க எங்க மாமியார் போட்டு குடிப்பாங்க வைப்பாங்கனு அத தொடமாட்டே அ சரி பாலு பால்காரங்கிட்ட வாங்கினதுக்கு அப்றோ குடிக்கலான்னு தா நெனச்சிட்டு இருக்கே சிஸ்டர்
சரிங்க சரி நீ ஏதோ த கொழந்த அழுவுற மாரி சவுண்டு கேக்குது நம்ம அடுத்த இணைப்புல பாக்கலா
ஆ ஓகே சிஸ்டர்
ம் தேங்க்யூ
வக்கிரே பாய்
பாய்